கேக்குதா
ஆ கேக்குது தெளிவாக கேக்கிறது
தெளிவாதா கேக்கணு வேற வழி இல்ல
அப்டி கண்ணெல்லா வலிக்கிது
ம் ஆமா கண்ணு வலிக்கல எனக்கு ஒரு மாரி ஃபரஸ்ட்ரேஷனா ஆகுது
ம் தலையெல்லா வலிக்கிது மண்டை எல்லா காயிது அப்டி கொலாப்ரேஷன் ஆகுது மண்ட மல்டிடாஸ்கிங் நம்மனால நம்மளுக்கு மல்டிடாஸ்கிங் ஆகாது போல நம்ம மூளை
எனக்கு வந்து என்னென்னமோ இப்ப தோணுது எனக்கு எல்லாமே ரெண்டு ரெண்டா தெரியிது
சத்தியமா சத்தியமா ஏ கேர்ள்
இன்னக்கி தாங்க நம்ம ஒக்காந்து கொடூரமா கொடூரமா இன்னக்கிதாங்க நானே ஏங்க நானே அப்டிதாங்க எந்த கணக்கு தாங்க
புரியாது தம்பி இந்த மாதி எப்டிதா ஒரு சில ஆளை எல்லா ரொம்ப நேரமல்லா ஃபோன் பேசுவாங்க தெரியுமா
வா நம்மளாவது பரவால்ல என்னத்தையோ பேசுறோ
ஆ இல்ல இல்ல அவங்க எல்லா பேச முடியு ஏன்னா அவங்க வந்து அவங்க வந்து ஏதோ பேசணுன்னே ஜாலியா பேசிகிட்டே இருப்பாங்க நம்ம வந்து என்ன பேசணுன்னே தெரியாம பேசணு
ஆமா அதா இப்ப பேசுற மாரிதா ஒளறிட்டே பாதி என்ன ஒளர்றோ
இது அப்பறோ ஓ தங்கச்சிக்கு காலேஜ் எல்லா நல்லா இருக்கா
அவ காலேஜ் போயிட்டு ரெண்டு நாள்ல ஃபர்ஸ்ட் நாள்லயே எல்லாத்தையு செட்டு சேந்துட்டாச்சி குரூப்
அந்த செட்டு ஒண்ணு ஆகாது அந்த செட்டு எப்பயுமே ஒண்ணு ஆகாது
ஃபர்ஸ்ட் எடுத்த ஒன்னே அது என்ன ஆமா அது அது என்னமோ ஒண்ணு ஆயிட்டு போகுது ஏதோ நடந்துட்டு போகுது அவங்கக்குள்ள இருக்கு செட்டு புடுச்சி இப்ப சுத்திகிட்டு
சுத்தீட் இருக்கா
சுத்திகிட்டுன்னா காலேஜுக்குள்ளதா
ம் காலேஜ்க்குள்ளனா சேரி சேரி
சுத்திகிட்டு அப்பறோ வீட்டுக்கு வந்து ரெண்டாவது நாள்ல வந்துட்டு ப்ரெண்ட்ஸ் எல்லா நாங்க மந்திக்கி போறோ காசு குடுங்கன்னு கேக்குறது இப்பதான காலேஜே போன அது குள்ள ஒனக்கு வெளிய சுத்தனுமான் சொல்லி எங்க வீட்
தம்பி ஆரம்பத்துலே இது ஆகாதுப்பா சொல்லி வைப்பா கொழந்ததா
அதா சொன்ன
ஆ
எங்க வீட்ல சொல்ட்டாங்க இப்ப போய் ரெண்டு நாள் கூட ஆகல மந்திக்கு போறியா
வேண நா நம்மளே மந்தி போறதுக் காலேஜ் ரெண்டாவது வருசோ ஆச்சு தெரியுமா
ஏ ஆமான்டா இப்பயே இப்ப இருக்க ஜென்ரேஷனே வேற மாரி மச்சி நம்மெல்லா வந்து மாக்கானுங்க தெரிமா மண் மஞ்சமாக்கானுங்க நம்மல்லா
இருக்கதுலே ரா வஸ்னோ நைன்டிஸ்ன் சொல்லி ஓட்டிட்ருந்தவனுங்கயா
நைன்டிஸ்லா இப்ப நம்மதா நைன்டீஸ் சொல்ல போனா அவனுங்கெல்லா பரவால்ல இப்ப அவனுங்கலா கொஞ்சோ அன்கிள்ஸ் ஆயிட்டானுங்க
அ ஐயோ அந்த வெள்ளந்தியா நம்ம ஒருத்தந்தான்டா நம்ம தான்டா இருக்கோ
நம்ம நைன்டிஸ் கிட்சுரா
அய்யோ
எல்லா வாரு வேற லெவல் போயிட்ருக்கு இது எல்லா இத்துனூண்டு இருக்றவனுல்லா என்னென்னமா பேசுறா
நம்மளோட குறிக்கோள் இப்போதைக்கு எவன்ட்டயு எவள்ட்டயு ஏமாந்துறக்கூடாது வாழ்க்கைல
நம்மளோடது இல்ல உன்னோடதுன் சொல்லு நாள்லா கரெக்டா இருப்பே அதுல
ம்
உனக்கு தா வேற வே செம்முக்கு செம்முக்கு மாத்துவ நீ செமஸ்டருக்கு செமஸ்டருக்கு சம்பவோ பண்ணிட்டு வருவ
நாலா இனி பர்பெக்ட்டா இருப்பே அப்டி ஒன்னு போனாலுமே ரெண்டுல ஒன்னு பாத்துருவே அந்த மாரிதா இருப்பே
அ அப்டி பண்ணு
புரிஞ்சா ஒரு எடத்துகுள்ள ஆத்துல ஒரு கால் ஆத்துல ஒரு கால் சேத் துல ஒரு கால் இனி வைக்கிறதா இல்ல
ஆனா இப்போ திடீர்னு உனக்கு அசிங்கமாலா ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பேனோ உனக்கு நடந்த சம்பவத்துல பெரிய அசிங்கோ ஆகல ஆயிருந்தா என்ன பண்ணி இருப்பன் தா கேக்குறே
ஏதோ ஏதோ ஒன்னு சொல்லு
அட லூசு பயல நா சொல்றது உனக்கு புரிதா இல்லயாடா
சொல்லு சொல்லு
உனக்கு வந்து சம்பவோ நடஞ்சா செ செ மூணு செமஸ்டருக்கு சீ மூணு வருஷத்துக்கு மூணு சம்பவம் பண்ணியா
ஆஆ
அந்த மூணு சம்பவத்துல அந்தளவுக்கு வெளிய வரல நம்ம நமக்குள்ளதா இருந்தது
அ
வெளிய வந்துனா என்ன பண்ணிருப்பன்றே
வெளிய வந்திருந்தாவா சம்பந்தமேலாம எ மேல தப் தப்பே இல்லாம எக்ஸ்போஸ் ஆயிருந்துச்னா புடிச்சு கண்டுபுடிச்சு பொளந்து எடுத்திருப்பே
என்னடா பேசுற நா கேட் நா கேட்ட கேள்விக்கு என்ன பதில் நீ என்ன குடுக்குற
வெல்லா வெளிய வந்தா என்ன பண்ணிருப்பன் கேக்குற நீ அதான
ஆமா
நா அப்டி என்ன பண்ணே எ மேல தப்பு இல்லயே இந்த இது மூன்லயுமே
தப்பு இல்லயா ரெண்டு ஏ ஒ மேல தப்பு இல்லடா இப்ப ரெண்டு பேருந்தா மாட்டுவீங்க மாட்னா சொல்றே ரெண்டு பேத்தயுந்தா சொல்றே அந்த ரெண்டு பேரு என்ன பண்ணிருப்பீங்கன் கேக்குறே
ஓ அந்த கல்லூரில ஆசிரியர்கள் திட்னாவா
ஆசிரியர்கள் கிட்ட யாருட்டயு வீட்ல தென் வீட்ல சி திடீர்னு சிக்கீட்ட வீட்ல கீது என்ன பண்ணுவ
சமாளிப்பே வீட்ல சிக்கிட்டா சமாளிப்பே அங்க சிக்கிட்டானா அங்க சிக்கிட்டனா முடிஞ்சளவு வந்துட்டு அந்த எடத்துல ஒன்னுமே பண்ண மாட்டாங்கடா ஏனா பெண்களுக்கு தான்டா ஃபஸ்ட்டு உரிம குடுப்பாங்க அவ்ங்க என்ன சொன்னால் நம்புவாங்கடா
அதுதா சொல்ற
எதுனா நம்மதா அந்த எடத்துல நார்மலா பேசு நார்மலா
நீ தா கேசுக் காரணோ ஆய்ருப்ப
ஆ நா தா அங்க என்னய வந்து அங்கயே சட்ட பேண்ட்ட கல்ட்டி உக்கார வெச்சிருப்பாங்க
உங் கூட சுத்திர்ந்தா எங்களயு பக்த்துல உக்கார வெச்சிருப்பானுங்க ஆப்போசிட்ல நாங்ளு உக்காந்துருப்போ
ஆ போயிர்லான்டி இல்லல்ல அந்த மார்லா ரொம்ப டார்க்கா போற மார்ருந்தா ஒடனே கூப் ட்ருந்துருப்பே யாரயாவ்து வர சொல்லிருந்துருப்பே
ஆ எங்க வர சொல்லிருப்ப
காலேஜுக்கு தா கல்லூரி கெளம்பி வாங்க அப்டின்ருப் பேசறக்கு யாரா பெரியவங் கூட இருந்தா எதுவு பண்ண முடியாது
ஆமா
ஆ என்னோட அம்மா மச்சான வர சொல்லுவாரு
மச்சா என்னமோ கருமோ சேரி
ஆ வேறென்ன பண்ண முடியு
சேர் திடீர்னு ஓமேல தப்பிருக்கு
எ மேல தப்பிருக்குனா நா சாரி கேப்பே இப் எ மேல தப்பிருக்குனா நா சாரி சாரி சத்தியமா கேப்பே
சாரிங்க தெரியாம பண்ட்டே அப்டின்ருவியா சாரி அது எனக்கு தெரியாது அப்டின்னு
இல்லல்ல இருந்தா நா சொல்லுவே கன்ஃபாம் கம்ப்பல்சரி
அவ்ள தாங்க இதுதாங்க நம்ம பசங்க
ஏமா இர்ந்து தப்பு வெச்சுட்டு ஒன்னுமே பண்ண முடியாது அந்த எட்த்துல பொய் சொல்லி ஏமாத் தறது அதுலா ஒருவேள தப்பு பண்ணம்னா அதுல தப்பிருக்கு நா இப்பயுமே அப்டிபிதா தப்பிருந்தா வந்து கேட்ருவே தப்பு இல்லாட்னா சும்மாலா போய் இதாக முடியாது
ஆ ஆ ஆமா ஆ வந்து நீ வந்து இந்த பெண்கள் கூட தொடர்புல இருக்கு மோது
அ
சிஸ் ஃபஸ்ட் இயர்ல
ம்
ஃபஸ்ட் இயர்ல தான நீ ரொம்ப டச் ஆனா அந்த இவ கூட சம்பவோ கூட சம்பவோ கூட டச்சுல இருந்தியே
ஆமா
சம்பவோ கூட டச்ல இருக்கு மோத் நீ என்னைவே நெஞ்சுலே மித்ச்ச
அப்பிடியா என்ன சொல்றீங்க
சொல்ற இதுல மெட்டாஃபரா சொல்ற
ஆ ஆ
கூட வந்தே அடிச் பக்கோட் வெஸ்ட்டீங்க
ஆ நா பக்கோடா அப்ப குடுத்தே நா குடுத்தே எல்லாத்துக் பக்கோடா
ஆமா பக்கோடா குடுத்து உனக் உனக்கு புளிப் முட்டாய் குடுத்து
ஆ அதா
நீ வந்து நீ வந்து நம் நம்ம வந்து ஓனக்கு ஓனர் டைம் ஒரு மாச பேசாம இருந்தனா நானு
ஆமா
எனக்கு என்ன டென்ஷன் தெரியுமா ஓமால சாம் எல்லாத்துக் மேல கோவோ எனக்கு இப்ப எப்டி நவீன் மேல அந்த அளவுக்கு இல்ல அந்த நாய் அளவுக்கெல்லா கோவமா இல்ல ஆ ஓரளவு கோவ இருந்ச்சு இவுங்க என்னடா காலேஜ் வந்து கொஞ்ச நாள்ல ஆட ஆரம்பிச்சுட்டானுங்க இந்த ஆடோ ஆட்றானுங்க ஒரு அதுவு போய் ஒரு ஒரு பொண்ணுங்களுக்கு வேண்டி இந்த ஆட்ட ஆடுறாங்கன்னு நினச்சே
ஆ
ஆனா அவ பாத்தில்ல தூக்கி வச்டா என்னடா இப்டி ரொம்ப ஆட்னாங்ன்னா
இல்ல இல்ல நானு இல்ல இல்ல நானு நல்ல பொண்ணு தான் நெனைச்ச கடைசில இப்ப ரீசண்டா நடந்த நியூஸு நம்ம நண்ப சொன்ன போதுதா தெரியுது ஐயோ கிரேட் எஸ்கேப்டா நீயு
இது வந்து நம்ம டாக்டர்ட்ட சொல்லணு சொல்லி அவ ரியாக்ஷன் என்ன ரியாக்சனு பாக்ணு
ஆ
என்னே ரியாக்ஷன் குடுக்குறாருன்னு பாப்போ
ஆ அவர் வந்து அந்த வெளிய ட்ரிப் போவுமுல அப்ப மலையில வச்சு குலுறுக்கிதமா அவர் வச்சி உக்கார வச்சி அப்ப சொல்வோ குளிருக்கு இதமா உக்கார வச்சு சொல்லிட்டு அப்புற நம்ம வந்து அந்த உக்கார வச்ட்டு அப்புற சொல்லிட்டு அதுக்கப்பற வந்துட்டு அந்த டீக்கடல உக்காந்து வெளிய குசு குசு பேச
ஆ அத அது அந்த குசு குசு என்னென் நோண்டி
அந்த குசு குச அவரே கக்க வெக்கணு அவர் வாயில பால் மாதிரி கக்கணு
ஆமா
அவர கக்க வைக்கிறது ஒன்னு பெரிய விஷ்யோ கெடையாது ஆனா வந்து இந்த குத்துச்சண்டைய விட்டு வாய மூட சொல்லிரு நண்பா இன்னொன்னு என்னன்னா இன்னா இன்னொன்னு என்னன்னா பாத்துங்க
ஆ
அங்க போயிட்டு இந்த குத்து சண்ட எடைல எதா வாய் பேஸ்னா வச்சிகவே சேந்து அடிக்கிறோ சப்பு ஜம்பு டம்மு டும்முனு அடி
ஒண்ணு இல்லைங்க அவன அங்குருந்து தள்ளி விட்ற வேண்டிதா கீழ மழையில இருந்து கேட்டா சொல்லிட்லா கால் கால் தவறி
இது மாரி அன்னைக்கு மாரி வேல செய்யறது சித்தாகாதுன்னானா வச்சுக்கோ இத வேலைய கோட்டி கண்டென்ட்ல்லா இல்ல கண்டென்ட் ஆகுலனா வச்க்கோ அவன் முடிஞ்சான் உக்காந்தே நண்பா வண்டி ஏ கிட்ட வந்து சொல்லு இவே என்ன தெரியுமா சொல்வான்பே உக்கார வச் கேக்குதா
இல்ல இல்ல இல்ல அன்னைக்கு நா இப்டி சொல்றே அன்னைக்கு இதேதா சொன்னே நீ அவன்ட்ட சொல்லு அவனோட ஐடியா தா அவன் என்ன சொல்றான்னு கேளு சொல்லு உனல உன லிங்க் பண்ணி உட்ரே மியூச்சுவல் லிங்க் ஆயிட்லா அப்புறம் போட்டு அடிப்போ
மியூசல் இன்வெஸ்ட்மென்ட் பன்னிடுவோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போட்டுருவோ அவன வச்சு
அதா அவ பேச தெரியாம பேஸ் அவல்லா இந்த மாரி நம்மட்ட பேஸ்ன மேரி வேற யார்ட்ட பேஸ்னானு வையே திட்டிர்வானுங்க அசிங்கமா அறிவு இலாத மாரி பேசுவியாடா ஆமா போடா போய் போய் போயி ஏதா பா சுட்டி டி வி ல கார்ட்டூன் பார்றா
ஆ
அதா பண்ண சொல்லுவாங்க இந்த மாறி பேஸ்னா உம் பேசத்தெர்ல அவ அவனுக்கு பேச தெர்ல இப்ப அத்தா வந்து எதா பண்றாரு அவுங்க அப்பாவே ஏதா ஒன் பிசுனஸ் பண்றாரு அதா பண்ணாதீங்க லாசின் தா அவுங்க அப்பா சொன்ன சும்மாவ இடுச்ட்டு கெடப்பாற வாயோட மிதிக்க மாட்டாரு உ ஒனக்கு என்ன டா தெரியு போடா அப்டின்ருவாறு அதுதா சொல்றே அவுங்க அப்பால்லா அவ பேச மாட்டா அது அதா இங்க வந்து பேசிட்டு இருக்கா
உம் அங்க நடக்காதெல்லா நம்மட்ட தா பேச முடியுங்கிறதுக்காக பேசுறா விடு விடு
அ குஞ்சா குட்டி குஞ்சா மாரி பேசிக்கிட்டு நமக்கு
ஆ நம்மளுக்கே குடுக்குறா சேரி விடு
ஏ விடு செரி ஏதய நா நெனச்சே சேரி விடு என்னமா சொல்றா செரி சொல்லிட்டு போட்டுனு விட்டே அன்னைக்கு திரும்பியு திரும்பியு பேசுனானா ஆ நல்லா இருக்காது
ஆ ஒன்னு கரெக்டா இதாயி இட்ருக்கு போது அது எடையல இருந்து ஒடச்சுடுற மாரி இருக்கு
ஆ லூசு மாயி நம்ம ஒரு மைன் செட்ல இருப்போ திடீர்னு இன்னமாதி ஆலுக வந்து ஒழப்பி விட்டுருவானுங்க
ஆ ஆ ஆராயாம எறங்க போறாங்க ஏன்டா டெஸ்ட்டு பண்ணாம நம்ம என்ன டெஸ்ட் டுபண்ணாமய எறங்க போறோ
டெஸ்ட்டு பண்ணாமா என்னமோ இவ காசு இவன்ட உள்ள ஆ லெட்ச லெட்சம
என்னமோ ஆ என்னமோ பத்தரத்துல சைன போடுற மாரி
ம் பேசா வேணா
ஆ மண்டடா அவே
இந்த கணக்கு இதுவு ஆகாது நமக்கு ஆ செ செ ந அஞ்சு நிமிஷத்துல கூப்புறே
ஆ சேரி